ம் மாலை வணக்கம்
மாலை வணக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ம் நா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
என்ன பண்ண சும்மாதா இருக்கே
சும்மாதாம்
ம் டிவி பாத்துட்டு இருக்கீங்களா நா வந்து ஆபீஸ்ல இருக்கே ஆபீஸ்ல இருக்கோ நாங்க
ஓ ஒர்க் பண்றீங்களா
ஆ ஆமா சும்மா ஆபீஸ்ல டீ டைம் அதனால சும்மா டீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளில வந்துருக்கே ஆமா ஆமா
சூப்பர்
எப்டி போய்ட்டு இருக்கு லைஃப்லா
ஓகே லைஃப் போயிட்டே இருக்கு லைஃப் எங்க போகு நம்மதா அது கூட போறோ
லைப் ஒரு பக்கோ போது நா ஒரு பக்கோ போறே இப்படியே போயிட்டே இருக்கு வாழ்க்க
வீக்கெண்ட்ல்லா எப்டி போச்சி
வீக்கெண்ட் நைஸ்பா வீக்கெண்ட் சுமோ பொயிட்டு அவுட்டிங் போனோ வெளில அப்றோ மாலு
உம்
அப்பொ பொயிட்டா ஃபுட் ஸ்ட்ரீட் இருந்துச்சில்ல ஃபுட் ஸ்ட்ரீட் போனோ எதனாச்சு சாப்புடலா ஏனா சிக்கன்ஸ்லா சாப்ட்டு ரொம்ப நாள் ஆவ்து
அச்சோ
அதனால சரி ஓகே இந்த மாரி சாப்புட்லா அப்டி சொல்லிட்டு போனோ
அப்ப வந்து சண்டே ஃபுட் ஸ்ட்ரீட் இத மாரி பொயிட்டோ
ஆமா அதானக்கா வீட்ல சமச்சி சாப்புட்றத விட வெளில வாங்கி சாப்புட்றதே ஒரு தனி டேஸ்ட்டுல்ல
ஆமா வீக் டேஸ் ஃபுல்லா வீட்ல சமச்ட்டு ஒரு நாளு நம்ம வெளியில சாப்டணுன்னு ஒரு ஆசரு
விக்கவே கூடாது வெளில பொயிட்டே ஆனா எனக்கு மமோமோஸ்லா எனக்கு ரொம்ப புடிக்கு ஃப்ரைடு மோமோஸு அ சீ ஃபுட் ல வந்து அந்த கிராப்லா இருக்குல்ல நண்டூ ப்ரானூ இறால் அதெல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்புடுவே அதெல்லா அதெல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கு ஏ ஒன் மினிட் பா கொஞ்சொ வெயிட் பண்ணு ஆமாப்பா கொஞ்சொ வெயிட் பண் திரும்ப கூப்புட்றே